த்தக்கா அம் ஹலோ கேக்குதா
ஹலோ
உம் கேக்குதா
ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதுங்ளா
ம் கேக்குது வணக்கம்
ம் வணக்கம்
ம் என்ன பண்றங்க
நா ஒர்க் பண்ணிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில
ஓகே ஓகே நல்லது சாப்டீங்களா
நா சாப்ட
என்ன சாப்டீங்க
மானிங் ஆ அவல் குடுத்தாங்க இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோ ஆஃபீஸ்ல இருந்தல அப்பெல்லா ஜூஸ் குடுக்க மாட்டாங்க கம்பெனிலா கம்பெனில வந்துட்டு காபி மிஷின் தா இருக்குது
உம்
ஆ இங்க இருக்கிற காஃபி யாருக்கு பிடிக்காது
அந்த இதுலே ஒரு மிஷின்லே வரும அது தான மிஷின்லே வருமே தண்ணி தண்ணி மாரி வருமே அது அது காபி சொல்லாதீங்க அது தண்ணி தா அது காபி வேணா கா பிக்கு தரோன் டீ வேணா டீ தரோ கரெட்டா
அதேதா அதேதா மில்க் எல்லாமே அதுலே இருக்கனு
அது தண்ணி தா
இல்ல மில்க் இருக்குது மில்க்கு தனியா ஊத்துவோ
மில்க் வேத ஊத்துவுங்ளா தனியா
ஆ மில்
ஆனா அது வாட்ரு வாட்ரு பாட்டல் தான தனியே
ஒரு இதுல வந்துட்டு டீ பவுடர் காபி பவுடர் எல்லா போடுவாங்க இல்ல இல்ல இல்ல இல்ல ஏனா எனக்கு தெரியு
கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குது கொஞ்சோ லைட்டா
பேரு வந்து சப்போஸ் ஹவுஸ் கீப்பிங்பிக்கு தெரியலனா இங்க இருக்கிற ஹச் ஆர் மேனேஜர் தம் போய் அவங்க சொல்லி் குடுப்பாங்க அப்போ நானு போய் பாத்
அழகு
க்க
ஆ ஆ
இப்போ கேக்குதுங்ளா
கொஞ்சோ விட்டு விட்
நா போய் பாத்துருக்க மில்க் உதுல ஊத்துவாங்க டீ தூள் காபி உள்ள தனித்தனியா குடுப்பாங்க
இப்டியா ஆனா அது நல்லாவே இருக்க மாட்டன்தே அது நல்லாவே இருக்க மாட்டந்தே அந்த காபி டீலா அம் அம்
கேக்க மாட்டீங்ளா அவங்களு பிடிக்காது ஓகே ஓகே
ஓ ஓகே ஓகே ம் அப்பறோம் நீங்க வீட்ல எத்தன பேரு
நானு எங்க அண்ணா
நீங்க அண்ணனுமா
ம்
ம் இப்போ என்ன என்ன படிச்சிருக்கீங்க நீங்க
பி இ சிவில் இன்ஜினியரிங்
புரில இன்ஜினியரிங் கா
ஆமா
சிவில் இன்ஜினியரிங் ஓகே ஓகே ஓகே நா பி காம் படிச்சு முடிச்சே இப்ப தா
ஓகே ஓகே
ம்
யோ இப்ப தா நீங்க காலேஜ் முடிச்சீங்களா
ம் ஆமாமா
செரி ஓகே அடுத்து என்ன ஐடியா
அடுத்தது என்ன ஐடியான்னு எம் பி ஏ போடலாம்
ம் எம் பி ஏ எப்போ எம் பி ஏ ல என்ன போட போறீங்க
எம் பி ஏ ல ஃபினன்ஸ் போடலான்னு இருக்க
ஓகே ஓகே
ம் என்னென் பாக்கணு அது தா
உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க
நானு எங்க அண்ண
ஓ ஓகே அண்ணா என்ன பண்றாரு
அண்ண எம் பி ஏ படிக்கிறாரு
அவரு எம் பி ஏ தா படிக்கிறாரா
ம்
ஏ எல்லாரு எம் பி ஏ எம் பி ஏ ன்னு இது இருக்கீங்க ஆனா என்னவோலது ஓ அப்டியா ஏனா ஏ ஃப்ரெண்ட்டு அப்பிடி தா டிப்ப என்ஜினீயரிங் முடிச்சிட்டு எம் பி ஏ தா பண்ணிட் பண்ணிருக்கா
ம் இப்ப என்ன பண்ற அவரு
யாரு எ ஃப்ரெண்ட்டு சொல்றீங்ளா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வெச்சிருக்கா
ஓகே புரிதா அப்ப எம் பி ஏ முடிச்சா ஏதாச்சு ஒரு கம்பெனி வெச்சிரலா அப்ப நாங்களு ஏதாச்சு ஒரு கம்பெனி வெச்சுருவோ
அப்டிலா இல்ல அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்சு வேணு அவங்க அப்பாவு ரியல் எஸ்டேட் பாத்துட்ருந்தாங்க சோ அவன் படிக்கறப்பந்தே காலேஜ் க்ளாஸ் வர மாட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து து ச அவங்க அப்பா கூட ரியல் எஸ்டேட்டு க் பில்டிங்கு இத தா பாத்துட்டு இருப்பாங்க
ஆ ஆ
ஜஸ்ட்டு எப் எக்ஸாம் மட்டு வந்து அட்டென் பண்ணிட்டு இப்டி தா இருப்பா ஸ்போர்ட்ஸ்ல வேற இருக்கறதுனால ஸ்போர்ட்ஸ்ஸு இதெல்லா சேத்து பாத்து து இருக்கறனால நா அங்க ஸ்போர்ட்ஸ்க்கு போய்ருக்கே அங்க போய்ருக்கே இங்க போய்ருக்க அப்டின்னு சொல்ட்டே இருப்பா சோ அப்டி தா அப்ப இருந்தே அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிஸ்னஸ்ல
கரெட்டு பிஸ்னஸ்ல கொஞ்சோ டேலண்டட் வேணு பேசுற தெறம வேணு
கண்டிப்பா
ம் ம் ம்
நம்ம தப்பே பண்ணிருந்தாலு அதுக்க நா கரெக்ட்டா தா பண்ணிருக்க அப்டின்னு அவுங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க
ஆமா கரெக்ட்டு
நஸ்
நீங்களு எதாச்சு ஒரு ஆபீஸ்ல நீங்க எதாச்சு ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா இருந்துடுங்க நா எம் பி ஏ முடிச்சுட்டு நா ஒரு அசிஸனா வந்தற
நா ஆல்ரெடி இதுல பர்ச்சேஸ் மேனேஜர் தா பட் அந்த மேனேஜர் இல்ல பர்ச்சேஸ்க்கு மேனேஜர் நானு
ஓகே ஓகே
ம் எனக்கு ஒரு ச மேனேஜர் இருக்காரு அவர் கு அசிஸ்டன்டாவு இருக்க அ சிவில் சைட்டுக்கு
இப்ப நாங்க எம் பி ஏ முடிச்சுட்டு எதாச்சு ஒர்க் வர முடியுமா உள்ள
இங்க எம் பி ஏ முடிச்சு ஆல்ரெடி எங்க இதுல ஹெச் ஆர் இருக்காங்க
ம்
ஹெச் ஆர்க்குதா மேக்சிமம் உங்களுக்கு ஹெச் ஹெச் ஆர் சி ஆர் எம் இந்த பொசிஷனுக்கு தா எடுப்பாங்க அங்கேயா ஆல்ரெடி ஆள் இருக்காங்க இன்னொனு ஒன் இந்த கம்பெனியவே எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய பொறுத்தளவுக்கு ஃப்ரெஷருக்கு குடுக்க மாட்டாங்க அந்த அட்மின் இந்த ஒர்க்லா
ஒ
அட்மின்லயோ சி ஆர் எம் லயோ ஹெச் ஆர் லயோ அவுங்களுக்குலா வந்துட்டு எதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்டின் சொல்லி பாத்துட்டுதா குடுப்பாங்க ஏனா இவுங்களுக்கு என்ன சொல்றது நெறைய ஒர்க்ஸ் இருக்குறனால ம் புதுசா கொண்டுட்டு வந்து து அவுங்களுக்கு ட்ரெய்ன் அப் பண்ண முடியாது அப்டின் திங்க் பண்றாங்க ஆல்ரடி ட்ரெய்ண்டான ஒரு ஆள் மட்டு வேணு அவுங்க வந்துட்டு அடுத்தடுத்து ஐடியா இங்க மேனேஜ்மண்ட்டுக்கு குடுக்குணு அது படி மேனேஜ்மெண்ட்தா வேல பாக்கணு அப்டின் மாரிதா அவங்க திங்கிங் புதுசா ஒரு ஆள் கூட்டு வந்து அதுக்கு நம்ம ட்ரைனிங் குடுத்து அந்தளவு கு எங்கள்க்கு டைம் இல்ல அப்டின்றாங்க மேனேஜ்மென்ட் ச
ஓகே ஓகே ஓகே ஓகே இப்போ நாங்க எக்ஸ்பீரியன்ஸு
இப்டியே இருந்த அதா அதா நானு அததா நா சொ சொல்ல வச்ச அதுதா நானு சொல்வ எல்லாத்துக்கு வந் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா படிச்சு முடிச்சுட்டு எங்க போய் எக்ஸ் பீரியன்ஸ் வந்துட்டு வாங்கறது எங்கயாவது ஒரு எடத்துல சான்ஸ் குடுத்தா தான டியு
இப்போ கத்துக்காம இருக்கற மாட்டோ இப்போ சிக்ஸ் இப்போ ஒரு டூ மன்த் நல்லா கத்துனா அதுக்கப்றோ சிக் நாங்களு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகிட போறோ
நீங்க யாரு வேறு இதுல ட்ரை பண்லா நெறயா இதுல பாத்தீங்கனா இன்டர்ன்ஷிப்க்குனே குடுப்பாங்க
ம்
இன்டர்ன்ஷிப் அப்டின்னே வந்துட்டு ஏன் ஏனா இப்ப எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு ஒரு பைய இப்பதா ம் ஃபெரஷ்ஷரா ஜ ஜாய்ன் பண்ணா அதா ஃபிரஷருல்ல உனக்கு கொ எல்லா தெரியு ஏனா அ காலேஜ்ல ந்தே ஒவ்வொரு இன்டர்ன்ஷிப் ஒர்க்ஷாப் எல்லாமே போய்ட்டு ஆ அட்டன் பண்ணிருக்கா சோ உனக்கு எந்ததுக்குமே கிளாஸ் போகல கேருக்கு டிராயிங் வரையிரக்கு எதுக்கு கிளாஸ் போகல அவன் அங்க போன ஒர்க்ஷாப்லயே அவ அதெல்லா லேர்ன் பண்ணிட்டா இங்க வந்தோட்னே அவ சொன் ன்ன எல்லாத்யு கட கடனு போட்றதுக்கான ஒரு கெப்பாசிட் அவன்ட்ட இருக்குது அதே மாரி சைட் எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்துட்டு அவ இன்டர்ன்ஷிப் வச்சுதா பாத்தா எங்கதுல வந்துட்டு காலேஜ் முடிக்காமயேதா அவ வந்து ஜாய்ன் பண்ணா கம்பெனில ஜாய்ன் பண்ணும்போது காலேஜ் கம்ப்ளி பண்ணாமதா ஜாய்ன் பண்ணா ஜாய்ன் பண்ணிட்டு அதுக்கப்பறோம் அவனுக்கு ஆல்ரெடி இருந்த அந்த இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ வச்சே பாத்தீங்ன்னா அவ எல்லாத்தியுமே ஓ ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது
ஆ அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு இங்க அவனுக்கு எல்லா வேல தெரிஞ்சத்துனால இவுங்ளும் எடுத்துக்கிட்டாங்க சோ இன்டர்ன்ஷிப் பண்றது பெஸ்ட் ஒன்னு காலேஜ்லியே நம்ளுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க தான நாங்க படிக்கும்போதுதா சொன்னாங்க இங்கெல்லா இரு கது இன்டன்ஷிப்ல இருக்கது போய் ஒர்க்ஷாப்லா கலந்துகலா கலந்துகிட்டவங்கலா சொல்றாங்க
ம்
அந்த மாதிரி போகலாம் நிறையதுல வந்துட்டு பெரிய பெரிய கம்பென் ல்லாம் பாத்தீங்களா அப்பன்ட் டிஸ்சு மாத்ரி கொடுப்பாங்க அதாவது கம்பெனி இது இல்லாம அவுங்க ரொம்ப லோவா இருக்காது ஏதோ ஓரளவுக்கு நம்ம லேன் பண்றதுக்காவது சேல்ரி போட்டு கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சி ஒரு கம்பெனில அப்படிதா அவன் ஃப்ரெஷ்ஷா இருந்தா போது ஏனி டிகிரி படிச்சிருந்தா போது அப்டின் சொல்லிட்டு இன்வென்ரிக்கு அ ஃபோர்டீன் தொவ்சண்ட் சேல்ரி கொடுக்குறோ அப்படின்னு சொன்னாங்க ஒன் இயருக்கு
ம்
அப்பரண்டிஷ்ஷிதா
ம்
பட் அத வச்சுட்டா கூட உங்களுக்கு தெரியுன்னு சொல்லி அடுத்த கம்பென்ல சொல்லிக்கலாம்ல்ல
ம்
அது ஒரு பெரிய கம்பெனி தா
அப்பிடியா
ம் இந்தியாலே ரொம்ப பெரிய கம்பெனி தா
ம் ஹலோ கேக்குதா
ம் கேக்கு
ம்
சோ அந்த மாரி ட்ரை பண்லா படிக்கும் போதே வந்துட்டு எங்கயாவது இண்டர்ன்ஷிப் போயிடுங்க கண்டிப்பா அத வெச்சாவது நம்ளுக்கு தெரியு
ம் சேரி அதுதான் என்ன பாக்கணு
ம் மேக்சிமம் இண்டிட்டி இந்த மாரி இதுல இருக்கும் பாருங்க ஆப்ல இருக்கு ஜாப் கூட நெறைய இது இருக்கு அதுல வேணுன நீங்கோ அப்ளை பண்ணி வைங்க ப்ரெஷருக்கு நெறைய சான்ஸ் குடுக்கற எடமு இருக்குது ஏதோ ஒரு எடத்துல போயிட்டு நம்ம இல்ல சின்னத லேன் பண்ணிட்டா கூட அது இன்னொரு எடத்துல நமக்கு யூஸ்புல்லா இருக்கு
கரெக்ட் கரெட் அதா ஏதாச்சு போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தாதா எல்லா கம்பெனியுமே மோஸ்ட்டா
ம் ஆமா ஆனா சில கம்பெனி இப்பதா ஸ்டார்டாப்பா இருப்பாங்க ஸ்டார்ட்டப் கம்பெனிக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கூட தேவயில்ல ஜஸ்ட் நம்மளோடதா பாத்துக்கறதுக்கு போது அப்புடின்ன மாரி கூட நெனப்பாங்க அந்த மாரி எடத்துல நமக்கு ஏதோ படிச்சுக்கற வெச்சு கொஞ்சோ அங்க இது பண்டானாலும் அவங்க சேத்துப்பாங்க அதுக்கப்பறோம் ஓகே நான் உன்ன இங்க கோ அ இந்த ஊருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமதா வந்தோ
அப்புற எப்டிதா உள்ள போனீங்க
அதுக்கப்புறோ சேல்ரி ரொம்ப கம்மியா குடுத்தாங்க நா அது லேர்ன் பண்ணிக்கிறனு ஏதோ நமக்கு கெடைக்குதுல அப்டின்ட்டு லேர்ன் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அப்டின் சொல்லி ட்டு நாங் ஓகேங் சேல்ரிப்
எத்தன வருஷமா அந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க
இந்த கம்பெனி நா இப்பதா சிக்ஸ் மந்த்ஸ் கூட இல்ல
செரி ஓ ஓகே ஓகே
அ இப் இதுக்கு முன்னாடி இன்டீரியர் நா பாத்துனுருந்த சைட் பாத்து
ம்
சைட் தெரி
கா
அதுக்கப்ற கஸ்ன்ட்ரக்ஷன்ல பாத்தீங்ன்னா ஒன்லி சைட்ல பாத்த ஓ ஒரு நா என்ன‌ சொல்றது அதுக்கப்றோ ரொம்ப சைட்ல வந்துட்டு ஒரு சைட் குடுத்தா பரவால்ல ஒரே டைம்ல நாலு சைட் குடுப்பாங்க சிட்டில இருக்கற டிராபிக் க்கு நாலு சைட்டுக்கு போய்ட்டு அங்க என்னென்னல்லா நடக்குது அத க்ரூப்ல அப்போ அப்டேட் பண்ணனு அப்டேட் பண்ணிட்டு அவங்க மெட்டீரியல்ஸ் அடுத் து என்ன ஒர்க் நடக்கு அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணு அதயு அப்டேட் பண்ணனு இந்த மாதி ரி பாத்தீங்கன்னா ரொம்ப இத ஆயிச்சு நாலு சைட்டெனக்கு குடுத்தனால
ம்ம்
அதனாலதா அதுல இருந்து இங்கே வந்துட்டே இங்யே பாத்தீங் பத் ஆய்டுச்சா
ம் நெக்ஸ்ட் கால்ல சந்திப்போங்க
ஓகே தேக் யூ